ஹலோ ம் என்ன வண் ற புள்ளைங்க என்ன வண்றாங்க
இந்தா உக்காந்துருக்கன் த்த பாப்பாங்ளா தூங்கிட்டாங்க இன்னைக்கு நேரமாவே
ஓ சேரி சேரி ஸ்கூல் தொடங் ஆஹ் இருக்கண்டா இப்பதா சாப்பிட்ட
என்ன வெச்சீங்க
க்கு மத்தியானோ வெச்சதே இப்ப விட்டுட்டுண்டா பச்சை பயிறு கடைஞ்ச கரண்ட் இல்ல சட்டோனு
ஆமாத்த இங்கதாத்த இது வேற இல்லாம
ஓ ஓ சூப்பர்
ம் நா கீழ எறங்கலத்த
நெனச்ச எப்படி தா மேல ஏறி ப்பா அப்டின்னு யோஸ்ச்ச ஆர் மடி சேர் சேரி ஆ இதுல என்ன தெரிமா சொன்னா இவா மா நீ வேணா அவ வீட்டுக் போலாம்லமா அங்க காத்து நல்லா சிலுசிலுன்னு இருக்குதுமா நீ அன்னைக்கு போமா அப்டின்னா
தே என்னன்னா இப்ப வந்து கரண்ட் இல்லைனாலு நாங்க வந்து இங்க உள்ரூம்லதா இருந்தோ அந்த கரண்ட் இல் இல்ல அப்படிங்கறத ஒரு வேக்காடோ அந்த மாரி ஒரு இதே இல்ல நல்ல கூலிங்கா இருந்துச்சு வீடெல்லாமே நல்ல காத்து அடுப்புக்கிட்டயு உள்ளயா அன்னைக்கே அவ வந்துட்டு ஜன்னல்கிட்டயே உக்காந்துட்டு எனக்கு தூக்க தூக்கமா வருது இங்க உக்காந்தா நா வேலயே செய்ய மாட்ட தூங்கிட்டே இருப்ப அப்படி காத்து விசு விசு அடிக்கு மேலங்கிறனால
ஓ ஓகே ஓகே நம்ம சும்மாவே வரமாட்டே அதுல நீ கிஃப் ட்டு வேற இல்லேன்ட்டியா கிழிஞ்சு போச்சு நானு எட்டியே பாக்க மாட்டே இ ஸ்கூல் எல்லா தெறந்துட்டாங்க
ஆமாத்த நாளைக்கத்த நாளைக்கா திங்க கெழம ஆமத்த
சேர் சேர்
அது ஏதோ ஆமத்த சப்ஜெக்ட்ல்லா ஏதோ மாறுதாமா
ம்
அதனால திங்ககெழம தா ஓப் போனே நாலாதுலருந்து தான் நாலான் தேதி ஆ எல் கே ஜி யு கே ஜி பஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எட்டாம் தேதிதா அப்டின்ட்டாங்க உம் அட்மிஷன் மட்டு போட்டு வந்து வந்டேன் பத்தாம் தேதி ஃபீஸ் கட்றோம் சொல்லிருக்கோம் ஆ புக்கும் லேட் டகுமாமா அதனால் டைம் குட் த்துட்டாங்க புக்கு வர வரைக்கும் த டைம் இருக்கு நீங்க அதுக்குள்ள கட்டிடுங்க அப்டின்னா மத்த பஸ்ட்டு பத்து ருவா ஃபஸ்ட் டேமு ஆமாத்த செகண்ட் டேமு நால் ஒருவா தேர்ட் டைம்மு நாலு ரூபா அப்பறம் அங்க ஒரு சா சாமியார் ஒருத்தரு இருக்காரு ச் அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்றோம் அப்படினு சொல்லி கொஞ்ச பேஸ்னம்னா ஒரு ரெண்டு ரூபா ஒரு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா மூன்ரூபா அந்த மாரி ஆஹ் கம்மி பண்ணுவாரு ஆஹ் அவர்ட்ட அந்த லெட்டர் மாரி எழுதி தி வாங்கனு
ஓ சேரி அப்பா அது என்னனு போ பண்ணலாம்ல உனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்
ஆஹ் அதுதான் பஸ்ட்டு அமௌண்ட் வந்து கட்டணும் நம்ம பத்து ரூபா அந்த இப்ப வந்து அவர் வந்து எங்கோ வெளியே மலேசியா போயிருக்காரம்மா அவர் வந்தகப்பறம் தான் அவர பாக்க முடியுமாம் ஒருவார ஆகுமாமா
ஓ அது நீ இவ்ங்க அதான் ஆ ஆஹ் அந்த அக்காவோட வீட்டு இருக்காரு அவர் பேர் என்ன ச் அவர் மூலியமா போ வேண்டிதானே உங்க அத்தை இருக்காங்கல்ல அத்த வீட்டுக்காரு
ஆஹ்
அவர் மூலிமா போலாமுல்ல
அத அத்த லி இங்க அத்த வீட்டுக்கு எகுதுத்தாப்புள ஒரு அக்கா அங்கதான் ஹவுஸ் கீப்பிங்கா வேல பாக்குறாங்க அப்போ நான் ஏன் மூலியமா சேத்தானால கொஞ்சம் கம்மியானப்ப அந்த அக்காதா பேசி இந்த மாரி சாமியார்ட்ட எழுதி வாங்குங்க கம்மி பண்ணுவாரு அப்டின்னு சொன்னாங்க அவுங்க மூலியமாதா இ போணு
ஓ அப்ப சேரி சேரி அத என்னன்னு பாரு இவ சின்னவ
சின்னவ சத்துணூ சேத்தே அவ போய்ட்டா வியாழக்கிழமேல இருந்தே
அப்டியா கேக்குறேன்னு சொன்ன பாப்பா அங்கயே அவளுக்கு
அத்த வயசு இல்லைன்டாங்க அத்த சரஸ்வதி பூஜை முடியணும்மாம மா
ம்
மூணு வயசாவுது கம்ப்ளீட் ஆகணும்
செர் செர் சேரி அப் இப்போ சரஸ்வதி பூஜ முடிஞ்சு அப்றம் மறுபுடி ஸ்கூல்ல அட்மிஷன் போடுவாங்ளா?
ஆமாத்த அப்ப இருந்தே ஜாயின் பண்ணிக்வாங்க அதாது இந்த சாமியார் வச்சு எழுதுறது அந்த மார்ல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் குடுப்பாங்க ஆனா அங்கிமே பரவால்ல எல் கே ஜி ல இருந்தே காலை எட்டு ஐம்பதுக்குள்ள இருக்கணும் மூணு மூன்றைக் தா விடுவாங்கலாமா
அப்ப கொழந்தைகளுக்கு சாப்பாடு டல்லா
குடுத்தூட்டோம்னா அங்க அவுச் கீப்பிங் இருப்பாங்களத்த அவங்க பாத்துக்குவாங்க ஆமா ஆஹ அதுக்குன்னு தனியா எல்லாம் ஆளல்லாம் இருக் காங்க
பாப்பாக்கு எவ்ளோக்
அத்த அது மட்டும் இப்ப சொல்லல அவ்ங்க நா சொன்ன ரெண்டு பாப்பாவும் இங்கதா சேத்துற ஐடியாலருக்கோம் அப்டின்னு சொன்னே நீங்க அப்ப வாங்க அப்ப பாத் க்கலாம் பீஸ் என்னங்கிறது பாத்துக்கலாம் அப்டின்ட்டாங்க
சேரி செரி என்னனு கேள் கேட்டம்னா இவ் இவ பாப்பா இருக்கிறங்காட்டி நம்ம குட்டி பாப்பாவு அங்க இருந்துக்
ஆமா! இல்ல அவ்ளு கேட்க சொன்னாத்த சொன்னதுனால தா செரி பாக் க்கலாம் அப்ப போம்போது நீ சொல்லு ஆஹ் பாத் த்துக்கலாம் அப்டினா
செர் அவன் சத்துணவுக்கு போ மட் டேங்கிறங்கப்பா
ஆமாமா நீ இவு சத்துணுவுக் வைக்கிறத்த இப்பெல்லாம் கொஞ்சம் சாப்ட்டுக்குறா மொதல்ல போ மாட்டா சாப்ட மாட் டா இப்ப வந்து போனா அவ அது தண்ணிக் கேனு இப்ப அவ்ளுக்கு பேகு ஸ்லைட்லாம் வாங்கனால இவ்ளும் ஒரு லன்ச் பேக்கு கேனு ஸ்நாக்ஸ் டப்பா ஸ்லைட்டு எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஸ்னா கூடைல வச்சுட்டு எல்லாத் த்துட்டு போறது அவ்ளோ படிக் போறாலமே
அடே அடே படிக்கணும் படிக்
ஆமா அதா அவ வேற வீட்டுல இருக்காலக் த ஏய் நீ வீட்டுல இருடி எனக்கு எ எக்ஸாமே பறிச்ச நம்பி எழுதிட்டு வர இரு பாப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரிப்பா அப்ப இவளுக்கு டிஃபன் குடுத்துருப்பா பா
யாருக்குத்த
சத்துனோ சாப்பாடு ஓன்னு சரியில்ல பாப்பா அனைக்கி நா போய் உட்காந்து பா்த்தேல அது ஒண்ணு அவங்க குடுக்கறது போட்டு அப்படியே தள்ளி விட்டுர்றாங்களா அதுக்கு சாப்புடுதா சாப் பிடலையா அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கப்பா
ஓ செரி செரித்த ஆனா இப்ப நா வந்து பேசினேன் உங்ககிட்ட என்னன்னா நீங்க வந்து கரெக்டா பாத்துக்குவ ஆ ஏதாவது ஒண்ணு நா இடையில கூப்பிட மாட்டோம் பாத்ரூம் போனாலோ இந்த ஜட்டி எல்லா மாத்தி இருக்கும்னாலும் கேட்ட செரி நாங்க இனிமேல் கரெக்டா பா இக்கறோம் இல்லன்னா சொல்லிட்டு நானு இல்லலைன்னா நா மாத்திக்கிறேன் எங்க வீட்டு பக்கத்திலயே விட்டுக்கறே அப்படிங்க மாரி சொன்னே இல்ல நாங்க நல்லா பாத்துக் க்ரோனி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னாங்க இப்ப மதியம்லா உட்காந்து கொஞ்சம் சாப்பிட வச்சறாங்க கொஞ்ச சாப்பிடுறேங்கிறாங்க அதா இவளுக்கு திங்காந்து இ்வள செய்யும் போது அவளுக்கும் டிஃபன்ல பாக்ஸ் போட்டு குடுத்தே விட்டுருவத்த ஆ ஏன்னா அவளுக்கும் போ நம் எப்படி இருந்தாலு எந்திரச்சு நம்ம எட்டு மணிக்குள்ள செஞ்சோம்னா தா அப்ப இவளுக்கும் போட்டு கொடுத்தடலா அப்படின்ட்டுதா இருக்கே
நா அன்னைக்கு இவள கூட்டிட்டு போயிருந்தே பாப்பாவ
ஆ
சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு வந்த அழுவால்ல அதனால கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சிருந்த இப்போ இவ சின்னவ இருந்தான்னு சொல்லித இவ கொன்னர உட்கார்ந்தா அப்ப பாத்த சாப்பாடு எல்லா எப்படி கொடுக்குறாங்க என்னென்னல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தே அவங்க எல்லா போட்டு போட்டு ரவுண்ட உக்கார வச்சுட்டு அவ்வ ஒரு தட்ட போட்டு போட்டு தள்ளி உட்டறாங்க அந்த கொழந்தைக சாப்புடுதா இல்ல தூக்கிக் கொட்டுதுங்ளா என்ன பண்ணுதுக்குன்னு எதையுமே கவ்னிக்
ஓ சேர்
நா பக்கத்துல தா உக்காந்துருந்தே போட்டு குடுத்துட்டு அவுங்க பேசாம ஃபோன் பேசிட்ருந்தாங்க அப்புறோ உ உங் அந் த ஆயமா உக்காந்திருந்துச்சி சவுண்ட் மட்டு வுட்டுட்டு இருந்தாங்க சாப்புடுங்க சாப்புடுங்கனு ஒருத்தருமே ஊட்டி வுட் வுடல ஒன்னுமே செய்ல அது ஒரு கொஞ்ச நேரங் கழிச் சி செரி எல்லா எடுத்துட்டு வாங்க அப்டின்னாங்கன்னா அந்த கை கூட வெக்காம அப்புடே அந்த தட்டக் கொண்டு போய் அந்த இதுல குடு போட்டுறது அந்த ஒரு பேஸ்சின் வச்சிருக்கறாங்க அந்த பேசனுக்குள்ள போட் கை கழி விட்டற்றாங்க அவ்ளதா ஒரு ஒர் வாய் சாப்புல்லனால அவங்க அதே எதுவுமேது இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நானு அதுக்கப்புறோ கூட்டிட்
ஆஹ்ஹன்
சேர் செட் ஆவாது அப்டின்னு வுட்டுட்
ஆஹ் அதாத் இப்ப பேம்பர்ஸ்ல்லா போட்டுவுட்றது இல்ல போம் போதே ஒரு பன்னியன்னு ஒரு ஜட்டியு பையில வச்சு குடுத்துவுட்றது ம் சொல்லிட்டே பேம்பர்ஸ்லா போட மாட்டே அவ இப் இப்ப இந்த ரெண்டு மாச வீட்லெ இருந்து அவப் பேம்பஸ் போடாம் பழகிட்டா நைட்டு கூட அவப் போட்றதில்ல சத்துனுக் கோசரப் போட்டனாப் அப்ப அதே பழகிரு அவ்ளுக்கு அப்டின்ட்டு சேரிப் போட வேண்டாங்க ஜட்டி மட்டு எடுத்
ஸு உச்சா வந்தா சொல்லிருவாள்
ஆஹ் சொல்றத்த நெய்ட்டுமே தூங்கும்போது வந்து எந்திர்த் ச்சிருவா எந்த் பாத்ரும் பொய்ட் படுப்பா
சேரி செரி செரி அதேஷ் சொல்லிட்டானா பிரச்சனை இல்ல
அதா அதா அதா
சொல்லிட்டானா மாத்திக்கலாம்
ஆமா ஆனா இப்ப இந்த ரெண்டு மாசோ வீ ட்லருக்றனால பேம்பர்ஸே போட்லத்த நைட்டுமே போறட்து ல்ல அவங்க அப்பா கூட பெட்ல தா படுக்கறா உள்ள என்ன தூக்கமா இர்ந்தாலு எந்திர்ச்சறே என் திருச்சி உச்சா வர்துன் சொல்றா
பரவால்ல அது நல்ல பழக்கந்தா அது பழக் கூட்டட்டும்னு சில்ல இப்ப நம்ம பாப்பாக்கு பேம்பர்ஸ்செல்லா போடறதில்ல ஆனா நைட்ல அ எழுப்பறது ல்ல ஊத்தறதும் உச்சா ஊத்துறதுமில்ல எழுப்பவு மாட்டிங்கிறா அவ பேசாம தூங்கிர்றா இந்த காச்சல் வந்திருந்தப்ப மட்டுந்தா ரெண்டு நாளா உச்சா ஊத்திட்டா எழுப்பல அப்டியே ஊத்திட்டா இனி அதே பழக்கத்துக் வந்ட்டாளா என்னன் தெர்ல இன்னிக்கு அவ கூட அங்க படுக்கறா ரெண்டு நாளா இனி எப் ப்டின் தெரீல இங்க எங்கூட படுக்கும்போது உச்சா ஊத்தமாட்டா உம் உம் சேரி பிள்ளையளுக்கு என்னக் குடுத்த
த இட்லி தா அத்த இன்னைக்கு
போய்
ம ஆமாத் த மதியோ கஞ்சி கொஞ்சோ காத் து ரொம்ப இதனால கூலிங்கா இருந்ச்சா ஒரு மாரி எல்லாத்துக்குமே ஒடம்புல்லா ரொம்ப லைட்டா சுட்ற மாரி அந்த மாரி ஆயிட்ச்சு ரொம்ப கூலிங்கா இர்ந்னால
ஓ ஓ
ச்சு வெங்காயந்தா வர் த்த அவுரு இன்னிமேல் தா வருவார்த்த இட்லி சுட்டு சாம்பார் வெச்சே நாளக்கி கோயிலுக் போறோம்
எந்தக் கோயிலுக்
காரமடத்த கொலதெய்வ கோயில்கு எல்லாருமேத்த இதான் ஃபஸ்ட்டைம் போறோம் அந்த வருஷந்தம் முடிஞ்சி
ச்சேர் ச்சேர்
ஆஹ் சேர் போய்த் தேங்கா பலோ ஒடச்ட்டு வந்த் துர்லாம்
ஓ டூவீலர்லயா
ஆமாத்தா அதான் அண்ணிலாம் வந்து அண்ணி அம்மாலாம் கார்ல நாங்க ஒருவண் டி மச்சாந்தாரு ஒரு வண்டி காலை நேரமாவே கெளம் பீர்லா
உம் ஆமா ஆமா எப்டியோ பதினொன் பதினொன்ரையாயிரும்மா நீங்கலாம் போயி சாமி கும்புட்டு வர்றதுக்கு
ஆஹ் ஆமாத்த சேர்த்த இந்தா பாப்பா எந்திர்ச்ட்டாத்த இருங்கத்தக் கூப்புறேன் ஆஹ் சேர்த்த அஹ் ஆஹ் சேர்த்த